ஹலோ ஆ கேக்குது என்ன பண்ற
இப்ப எந்திரிச்ச
சேரி சேரி நால்ளா எந்திரிச்சு வீட்டுல தொடச்சு குளிச்சு சாப்பிட்டு எல்லாமே பண்ணியாச்சு
ஸோ என்னக்கோ ஒரு நாள் பண்ணிட்டு பேசாத
ரெண்டு நாள் குளிக்காதனால இன்னைக் குளிச்சுட்டே
நானு மழ வரு வரு வரு அட்லீஸ் தனியாவது ஒரு டான்ஸ் ஆடி வீடியோ எடுத்திர்லான் நெனைக் கிற
நேத்து எ தங்கச்சி வந்துட்டு இந்த மாரி வந்துட் டு வெளி போய்ட்டா அப்ப கேட்டுட்டு போறா இந்த மாரி மழ வந்தா டான்ஸ் ஆடுவியா என்ன விட்டுட்டு ஆமா டான்ஸ் லா ஆடுவேன்னு அவகிட்ட ஆடி காமிக்கிறே ஆனா மழ வர்ல
வரு வருன் பாக்குறே இந்த ரீல்ஸ் தொறந்தாலே எல்லாரு ஆடி ஆடி போட் ருக்குறாங்க
ம்
கேக்குறது நம்ம இருக்கிற எடத்த தவிர எல்லா எடத்துலயு மழையாட்ருக்கு
அதுதா இப்ப ரொம்ப இதாயிருச்சுல்ல நெறையா பேர் போற்ராங்க
எல்லாருமே போட்டாங் கிட்டத்தட்ட நா பாக்குறதெல்லா அதேதா வருது வந்துட்டே இருக்கு அதே பாட்டு எனக் வந்துட்டே இருக்கு
அந்த பாட் நல்ல ஒரு இதாயிருச்சு
அது என்னன் தெர்ல இப்ப ரொம்ப இதாயிருச்சாட்டு இருக்குது வந்துட்டே இருக்கு அடடா மழடா பாட்டு
ம்
என்ன சாப்ட்ட
ஏ கேக்குற
யோ இங்க வேற ஒன்பது மணிக் கரண்ட் போயிருச்சுனா
அப் சடோனா
ஆ ஆமா ஏ சி போட்டதுனால வ் ஜில்லாவே இருந்தது எனக்கு தெரியல கரண்ட் போனதே தெரியல
அ
அதுக்கப்புறோ சித்தி குளிக்க போனப்போ தம்பிய பாத்துக்குற சொல்லி குடுத்துட் போனாங்க அப்புறோ அவன வச் சி விளாண்டுட்டு இருந்தே அப்பா கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தோ திரும்ப தூங்கிட்டே அப்பயு ஜில்லாதா இருந்து வீடு தூங்கிட்டே
ம்
அப்புறோ இப்ப பாத்தா காத்தே இல்ல தூக்கமே போயிருச்சு இந்த கரண்ட் போனனால
இப்ப யாருமே இல்லையா நீ மட்டுந்தா இருக்கியா
க அவ ஸ்கூலுக்கு போய்ட்டா
ம்
சித்தா பேங்ளூர்ல இருக்காரு
நீ சாப்பிறக்கு என்ன இன்னைக்கு அங்க
நீன் இங்கே வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிருக்கேன் சொல்லிட் போனாங்க
ம்
நீ சாப் பல்லே வெளக்கல ஆஹ நேத்து நைட்டு வந்து
ம்
நேத்து நைட் தோச
சேரி சரி
டி மார்ட் போனோ நாங்க
ம்
என்ன கூட்டோ ஊரே அங்கதா இருக்குதாட்ருக்கு
ஓ
பாக்குறவ எல்லா இதுலியுமே தேவயில்லாத பொருள் தா இருக்குது அதிகமா ஸ்கூல் தெறக்கர்னால நெனைக்கிறே எனக்கு வேற அங்க பாக்கறதெல்லா வாங்கணு வாங்கணுன் தோனிட்டே இருக்குது தண்டமான பொருள் எல்லா
ம்
இதுல்ல முந்தாணேத்து இங்க போனோம்ல அவுளுக்கு எல்லா வாங்கறதுக்கு நோட்டு இதெல்லா
ஆமா
அப்போ ஒரு கடைக்கு கூட்டிட் போனாங்க
ஆ
ஃபுல்லா தேவையான பொருள் தா எனக்கான அது எல்லாமே புடிச்சுது கலர் அடிக்கிறது கிருக்குறது அந்த நம்ம சின்ன வய்சுல எல்லா இருக்கும்ல அந்த கருப்பு கலர்ல ஸ்கிராட்ச் புக் கல்லா கிருக்குனா கலர் வரும்லா ஆ அந் து அப்றோ நம்பர் போட்ருக்கோ நம்ம அந்த நம்பரு பாத்து அந்த கலரு இந்த நம்பரு பென்னு குடுத்துருப்பாங்க அதுல கலர் அடிக்கிறது பொம்ம காசு
பொட்டு கலர் அடிக்கிறதல்லா நா இப்பவு வாங்கி வெச்ருக்கே ஒரு மாரி எனக்கு இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாரி இருந்துச்சுன்னா நா அத எடுத்து அடிப்பே
ஆனா அந்த நம்பர் போட்ட ஸ்கெட்ச் பென் எல்லாருக்குதா
ஆ ஸ்கெச் பென்லா இல்ல நா வந்து சொல்றது வந்து
நீயே ஒண்ணுக்கு ஒரு நம்பரு நீயே ரெண்டுக்கு ஒரு நம்பரு குடுத்துப்பியா
ஆ ஹா அவங்க சொல்லிருப்பாங்க
ஓ கலரு குடுத்துருப்பாங்ளா கீழ
ம் ம் ம் ஒன்னா நம்பர்ல ரெட் கலர் அடிங்க அப்புடி
அந்த ஸ்நேஹாளிக் வாங்வா தெரிமா குட்டி குட்டி ரேஸர் லா
ஆம்மா
அந்த மாரி இரேசரு கலரிங் புக்கு அது இதுனு ஸ்டிக்கி நோட் ஸு கம்மு அழகழகா எல்லாமே எனக்கு புடிச்சிது ஃபுல்லா தெண்டம் பண்ணிட்டு வரலா காசு எடுத்துட்டு போனான் வையேன்
அதுக் காஸ் இருக்கணுமே ம்
சோ என்ன பண்றது எல்லா அக்கா நா வந்து ஞாயித்துக்கெழம வந்துருவேன் சொல்லிட்டே
சேரி சே
திங்க கழம திங்க கழம போன் சொல்றாங்க திங்க கழம அவ பேங்ளூர் போய்ருவாளாம் காலைலியே
ஆ
ஜிக்கி பேங்ளூர் போறனால
ஓ
போய் பாத்தாதா உண்டு இல்லன்னா அப்றோ எப்ப வருவான்னே தெரியாது
சேரி சேரி போய் பாரு பாரு
நீ நீ எங்யு போலயோ வெளிய
இல்ல இல்ல
எங்கியே போயிருப்பீங்ளே இந்நேர்த்துக்கு
இல்ல எனக்கு தெரிஞ்சு உங்க அக்காதா வருவான் நெனைக்கிறே
அதுதானே அவ அடங்க முடியாதில்ல அடங்கவே முடியாது வீட்ல
ம் ஒன்னு போத்தனூரு அங்க டவுன்ல தா இருக்கு
எப்ப போனீங்கங்க
போத்தனூர் போத்தனூர் டவுனுக் போயிருக்கு
அப்படியா செர் செர் செரி செரி செரி அப்பறோ உ தங்கச்சி டேன்ஸ் க்ளாஸ்ல்லா போறாலா
ம் ம் போறா போறா
ஆனா என்ரி ஓவரா பண்றீங்க நா தா கட் பண்ணிட் போறேன்ல யாரோ ஒருத்தங்க திருப்பி கூப்டீங்ளா சிரிக்காத எனக்கு ஒவரா பேச எனக் எனக்கு இந்த வாட்ச் குடுக்காது இன்னு நா மறக்ல நா வாட்ச் கேட்டு எனக்கு தர்ல
நீ ரொம்ப பண்ணாத போ நாங்க அப்டி பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்ப
இருந்திர்ப்பே லைன்லே இருந்திர்ப்பே
இல்ல வாட்ச் குடுக்காம போயிருந்தா
ஆ அப்ப நானு மூஞ்சு காட்டிட்டே இர்ந்திர்ப்பே வேணுனே பண்றாங்க பாரு அப்டின்னு
நானு இந்த வீட்ட நானு இந்த வீட்ட சுத்தம் பண்ணி பண்ணி வெக்கிறே அவ வரா அவ வரா எடுத்து எடுத் து எடுத்து வீசு வீசன்னு வீசிர்றா ஒரு ஒரு பக்கோ
ம் அ
ஒண்ணு ஒண்ணு எங்க போகுதுன்னே தெரிய மாட்டிக்து வீசு வீசுன்னு வீசி வுட்றா
ஆ
இப்ப புதுசா ஒரு இங்கிலீஷ் படோ வந்துருக்கா அப்சஷன்னு
ஆ
எனக்கு ரீல்ஸ் தொறந்தாலே இப்ப அது முட்டுந்தா வருது
ஓ ஆமா வந்துருக்காட்ருக்கு நெறைய பேரு போட்றாங்க
பாத்யா ஒரு புள்ள சும்மா நின்னு இப்டீனு சிரிக்கறது பேசறம்து
ம் ம் ம்
அதுவு அலடாவு மலடாவ தா வந்துட்டேருக்குது எல்லாரு ஸ்கூலுக்கு போறாங்க என்னய தவிர
எனக்கு அப்டிதா இருக்கு பேசாம ஜூன் ஸ்கூலுக்கு போற மாரியே இருந்திருக்லா இப்டி வளராம இர்ந்திர்க்லானு
அ அ இருக்கு ஒனக்கு காலேஜே முடிச்சாச்சு இப்பயு ஒனக்கிருக்கா
ஆமா
வேலைக்லா போற ஐடியா இருக்குதா இல்லியா
எனக்கு ஒரு கனவு இன்னைக் காலைல அது வந்துதா நா எந்திரிச்சே மாரி ஒரு வர்ஷமா நீங்க என்ன பண்ணிட்ருந்தீங்க வேலைக் எது போகாம இயர் கேப்பா அப்டின் கேக்றாங்க நா பய்ந்துட்டு எந்திர்ச்சுட்டே
வேலைக் போவியா மாட்டியா
போவே யாரு தர மாட்டிக்கிறாங்க எனக்கு
அதா வீட்ல அதிகமா படிக்க சொல்றாங்கல்ல அப்ப அடுத்த டிகிரி படிக்க வேண்டியதான
இல்ல இல்ல
ஏ இல்ல
ஆ படிச்சிட்டு எங்க அப்பா வந்துட்டு இப்ப அதுக்கு வேல கெடைக்லியா உனக்கு எ காசெல்லா இதா ஆகிருச்சு அப்டின் சொல்லி என்னய அடிக்கிறக்கா டெய்லியு
அது கரெக்ட்டு தா அப்றோ ம் படிச்சிட்டு வேல கெடைக்கலன்னா ஓவரா பேசிர்வாங்க
அதுதா
சேரி நா கேட்ருக்கே ஒருவேள அதுக் வண்டி தேவப்பட்லீனா அதுக்கு நீ போ இல்ல வண்டி வேணு நா கேட்ருக்கே வெளிய ஒருவேள வண் டி தா வேணு அப்டின் சொன்னாங்கன்
அதுக்கு இல்லாம் போயிர்ச்சுனா எங்கிட்ட
அந்த இது பாத்திருக்கியா அந்த இன்ஸு ரீல்ஸ்ல லஃபா எட்னு ஒருத்தி சாப்டுவா தெரியுமா ஃப்ரூட்ஸ் எல்லா இந்த மாம்பழோ மாரி ஸ்ட்ராபெரி மாதிரி அப்டியே கடிச்சு கடிச்சு கார்ல உக்காந் சாப்டுவால்ல
ம்
பாத்திருக்கியா இல்லியா
ம் ம்
அது நா வெளிய ஒரு கடைல பாத்திருக்கே எனக்கு வாங்கி தரியா இன்னி தொலஞ்சு போன ஏர்பாட்சே வாங்கி தர்ல ஊட்டில பறக் உட்டது
அதா எனக் பதிலா உ ஃப்ரண்டு வாய்ங் குடுத்துட்டால்ல
அ அ நீதான வாய்ங் குடுத்திருக்கணு ஜூக்ல ஜூக்ல ஹேண்பேகு ஜூக்ல ஜூக்ல ஹேண்பேகு
ம்
வாய்ங் தருவியா மாட்டியா
தருவ தருவ நீ உனக்கென்ன ஓப்பன் ஆய்டுச்சா காலேஜு இல்லீல
ஆ ஏ காலேஜு என்னிக் ஓப்பன் ஆகுதோ அந்த அந்த முந்தன் நாள் தா வாய்ங் தருவியா
மா
இன்ஸ்டா தொறந்தாலே கமெண்ட் செக்சன் ஃபுல்லா செரிடா இப்ப என்ன செரிடா இப்ப என்ன அதுதா இருக்கு
ஆமா
அந்த கென் கருணாஸே அவனே இது போட்ருக்கா வேற திரும்ப ரீபோஸ்ட்டு பண்ணிருக்கா
உ
சி கென் கருணாஸ் பையன்ல அப்பா
ம்
பேர் தா நீ எந்திர்ச்சு ரெடி ஆகி சேர் நா போய் சாப்ட்டுட்டு கூப்படவா
ஆ சேரி
வக்கிற
ம்